தோழி வணக்கம்
வணக்கம்மா மாலை வணக்கம்மா
மாலை வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்கே
ம் காபில்லா குடிச்சாச்சா தோழி
காபி குடிச்சுன்ருக்கே ம்
சரிங்க தோழி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்ல வந்து செல்ல பிராணிகள் வந்து வளத்துறாங்கல்ல தோழி
ம்
அதுல எந்த மாதிரி செல்ல பிராணிகள் எல்லா வ வளத்தலா
ம்
அத வந்து எப்டி வளத்தலாம் அத கூட நம்ம இருக் க்கும் போது நம்மளுடைய உணர்வுகள் வந்து எந்த மாதிரி இருக்கும் அதனு இப்பயு நன்மை தீமைகளை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம் தோழி
ஓகே ஓகே பேசலா முக்கியமா அது ம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாய்கள் தா வந்து ட்டு அதிகமா இருக்கும் தோழி
ம்
ஆ அதனால வந்துட்டு என்னுடைய குடும்பத்தில் வந்து அதன் மீதுதா கொஞ்சம் அதிகமான அக்கறைகள் வந்து காமிப்பாங்க அத நிச் முக்கியமா வந்து பாத்தோம்னா நம்முடைய வீட்ட வந்து திருடர்கள்ட்ட இருந்து காப்பாத்துவதலா அது ஒரு பெரும் பங்கு வகிக்கு
ஆமா
நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலுமே வெளியூர்லல்லா தங்கியிருந்தாங்கன்னா அவங்க புதுசா வீட் வீட்டுக்கு வராங்கன்னா நீ நிச்சயமா அது வந்து நம்ளுடைய வீட்டுக்குள் வந்து நுழைவதற்கு அது விடாது
ம்
நம்ம வந்து அவுங்க நமக்கு தெரிஞ்சவங்க தா அப்டிங்கற மாதிரி அதுக்கு புரிய வச்சா மட் டும்தா அது வந்து புது நபர்கள வந்து வீட்டுக்குள்ள வந்து அனுமதிக்கும் தோழி
ஓகே ஓகே ம்
தினமும் அதற்கு வந்து பிஸ்கெட் அல்லது பண் அல்லது நம்மனால இயன்ற உணவு வந்து பால்ல கலக்கி நம்ம வச்சுட்டோ அப்டின்னா
ம்
அத வந்து சாப்ட்டுட்டு நிச்சயமா அந்த நாய் வந்து நமக்கு நன்றியுள்ள ஒரு குடும்ப உறுப்பினராகவே அது வந்து மாறிறும் தோழி நம்ம எங்க போனாலும் அது நிச்சயமா நம்ம கூட கொஞ்ச தூரமாவது வரும் அப்ற திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டப் பாதுகாத்துக்கு அத வந்து நம்ம பைரர்னுடைய அம்சம் அப்டின்னு கூட சொல்றாங்க அதே மாதிரி நமக் கேதாவது ஒரு துன்பம் வந்து ச்சுன்னா அந்த துன்பத்த வந்து முன்கூட்டியே நமக்கு அறிவித்தோ அல்லது நமக்கு வரக்கூடிய துன்பத்த தாங்கிக்கிட்டு நம்ம வந்து நம்மள வந்து ஒரு பாதுகாப்பான இதுல வந்து வச்சிருக்கும் தோழி உங்க வீட்ல நீங்க என்ன செல்ல பிராணி வளத்துறீங்க
எங்க வீட்ல வந்து நா வந்து பூன தா வளக்குறே நெறைய நாய் வளத்துருந்தே சின்ன வயசுல இப்ப ரெண் ஒரு பெரிய நாய் வளத்திருந்தே மணின்னு சொல்லிட்டு அவே வந்து ஸ்ட்ரீட் டாக் தா ஆனா என்னமோ என்ன என்ன பாத்த நாழிக்கு என் மேல ஏறுவா அதனால சரி வீட்டுக்கே வாடான்னு சொல்லி கூட்டின்னு வந்து நாங்க அப்ப வாடக வீட்லதா இருந்தோ அவன வ வளத்துன்டு இருந்தே அவே திடீர்னு ஒரு நாளு ஏதோ ஒரு குட்டி நாய் கத்துது அந்த மாரி ஒரு சவுண்டு் கேக்குது நல்லா மழ பெயுது வெளில என்னன்னு போய் பாத் தா இவே அந்த குட்டி நாய வாயில கவ்விட்டு வந்து எங்க வீட்டு வாசல்ல நிக்குறா வெளில மழ இப்ப ஏதோ அவே பாதி நனஞ்சுட்டா வேற செரி வாடா உள்ளன்னு கதவு தெறந்து கூப்ட்டுட்டு அந்த நாய் பாத்தாக்க அந்த நாய்க்கு கழு த்துல ஒரே ரத்தம் ஏதோ நாய் கடிச்சிடுச்சா என்ன ப அடி பட்டுச்சா என்னன்னு தெரில அப்ற அதுக்கெல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு தூளி மாறி எங்க வீட்ல அப்ப சைக் க்கிள் வந்து மழனால உள்ள நிறுத்துவோ தூளி மாறி கட்டி அந்த குட்டி நாய அதுல வச்சுட்டு இவனும் ஏன்னா இவே இவே வந்து பாய் நாயி இவே எப்படியா குட்டி கொண்டு வருவா அப்டின்னு எங்களுக்கு கொரு சந்தேகம் வந்தது அப்றம் பாத்தா எங்கோ அடிபட்ட நாய வந்து தூக்கிட்டு வந்திருக்கான் அத வந்து நாங்க பாதுகாத்து எல்லா பண்ணினோ எத்தனையோ தடவ அந்த நாய் கொண்டு போய் நாங்க ரொம்ப லாங்ல விட்டுட்டு வந்தோ எங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து நிக்கு அப்றோ எங்களுக்கு மனசே கேக்கல ஐயோ இது என்னது நம்பள விட்டு போமாட்டேங்கி ர்து சரி இது பாட்ட ஆ சரி இது பாட்ட இருக் கான் அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வ விட்டுட்டோ அதுக்கப்றோ வேற வேற வீடு காலி பண்ணும் போது ஒரு நிர்பந்தம் அங்கெல்லா நாய் வச்சுக்க கூடா து இல்லன்னா வீடு வுடமாட்டோனு சொல்லிட்டாங்க அதனால நாய அங்கே விட் ட்டுட்டு வரும்படிமான சூழ்நில ஆயிடுச்சு அது எங்களுக்கு ரொம்ப வருத் தோ அதுக்கப்றோ நாங்க எந்த பெட்ஸும் வளக்கல அ ஒரு ஒரு குறுப்பிட்ட வருஷோ அ நானு வேலைக் போய்ட்டு வரும்போது எங்க வீட்டு வாசல்ல ஒரு குட்டி பூன இருந்தது ஐயோ சின்ன பூனயா இருக்கே இது அம்மா எங்கன் தெரிலயே சுத்தி முத்தி தேடினா கெடைக்கல சரி அத நா கடந்து எ வீட்டுக்குள்ள போனே என் பின்னாடியே அதுவு உள்ள வந்துறுச்சு அதுல இருந்து அந்த பூனைய நாங்க எடுத்து து வளக்க ஆரம்பிச்சோ இதோட இருபத்தஞ்சாவது பூன இப்ப நா வளத்துண்ருக்கே
ஓ சரிங்க தோழி சரிங்க
பொசஸீவ் இவளோட மான்னா மூணு நாலு பேர் பொறந்தாங்க எல்லாரு தவறிட்டாங்க இவ மட்டுந்தா இப்ப எங்களுக்கு இருக்கா இந்த இப்ப போயிருக்குற வீட்டுக்கு வந்து ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்டோ பராவால்ல நீங்க பெட்டு வச் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அதுனால இவள நாங்க எங்க கூடவே வச்சுண்ருக்கோ ஆனா வீட்டுக்குள்ளதா இரு கான் இவனால எங்களுக்கு எந்த பிரச்சனயு கெடையாது வருஷா வருஷோ இவளுக்கு தடுப்பூசி போட்டு ஜென்ரல் செக்கஅப்க்கல்லா கூட்டின்ட்டு போயி இவள நல்லா நாங்க பாத்துகுறோ என்ன புது ஆள் யார் வந்தாலு அட்டாச்மண்டா போமாட் டிங்குரா போய் ஒழுஞ்சுக்குறா எங்கயாவது அதுனால அவளுக்கு சரியா சாப்புட முடியறதுல்ல அவளோட காலைக்கடன்கள்லா சரியா பண்ண முடியறதுல்லா ரொம்ப அவஸ்தப்படுறா புதுசா யாராவது வந்துட்டாங்கன்னா நாம் வீட்ல தங்கற மாரி ரெண்டு நாள் மூணு நாள் வட்டாங்கன்னா அவ ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிரு றாமா
ம் ம்
என்ன இவ இவ கூட இருக்கறதுனால அ எனக்கு வந்து ஒரு பெரிய நிம்மதி நம்ம தனியா இருக்கோன்ற அந்த உணர்வு இல்லாம எ நம்ப கூட அவ அவ இருக்கா அப்டின்ற ஒரு சந்தோஷத்தோட மனசுல எந்த கொழப்பமும் இல்லாம கவலையும் இல்லாம நிம்மதியா இருக்கே
நிச்சியமா தோழி நிச்சியமா ஆ அதாவது வந்து பாத்தீங்க அப்டினா செல்ல பிராணிகளு நம்மளுடைய குடும்ப த்துல ஒரு அங்கமாதா மாறிறுது
ம்
என்னுடைய கணவர் வந்து எங்களுடைய திருமணத்துக்கு முன்பு ஒரு நாய் வந்து வளர்த்திருந்தாங்க வீட்டுக்குள்ளயே அதுக்கு தேவையான சின்ன பெட்டு் மாதிரி எல்லா போட்டு அது வந்து நல்லா வெள்ளை நிறத்துல இருக்கு
ம்
அதுக்கு வந்து ஜானுன்னு சொல்லி பேரு வச்சிருந்தாங்க அதுக்கப்பறோ பல வருடங்கள் வந்து அது எங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டலயே தா வளந்தது என்னுடைய மாமியார் உடன் தா அது வந்து போய் படுத்தே தூங்குன்னு சொல்லி என்னுடைய கணவர் வந்துட்டு சொல்லுவாரு
சேர் சேர்
அப்பறோ சீம்பாலல்லா செஞ்சாங்க அப்டினா அந்த பாத்தரத்த யாரையுமே தொட விடாதாமா
அ
மொத்த பாத்தரமு வந்து அதுவே எடுத்து வச்சு வச் வச்சு வச்சு அது வந்து சாப்டுமாமா அப்பறோ நல்ல வெள்ள கலர்ல இருக்கறனால அவுங்க குடும்பத்துல ஒருத்தராதா இருந்திருக்காங்க பல வருடம் வாழ்ந்து ட்டு அது ஒரு நாள் வந்து எறந்துருச்சு
அ ஹ
அப்பா அதுக்கு கொண்டு போயே அடக்கமல்லாம் பண்ணி மனிதர்கள் மரியே இறுதி சடங்கல்லா செஞ்சுட்டு வந்துருக்காங்க
ம்
அதுக்கப்பறோ அவங்கனால அத வந்து டி இன்னிக்கி வரைக்குமே அவங்கனால மறக்க முடியல அதை நினைவா இன்னை க்கி வரைக்கி பாத்தா அவ்ரோட இமேல் ஐடி கூட செல்வம் ஜானோ அட்டு ஜிமெய்ல் டாட் காமன் தா வச்சிருக்காரு
ஆ
அதிக்கப்றோ வந்து அந்த செல்ல ப்ராணிய வளத்துறது வந்து வித்துட்டாங்க இப்போ அந்த நாய் கிதுக்கல்லா பண்ணு வாங்கி போறது அந்த பழக்கத்துலதா பட் இதுவும் இப்ப இருக்கிறது வந்து ஸ்ட்ரீட் டாக அப்ப இருக்றது வந்து வீட்ல வாங்கி வெச்சுரு வளத்தன ப்ராணி
ம் ம்
ஆ இப்ப அந்த மாதிரி அ வந்து இழப்பு ஏற்பட்டதுக்கப்றோ அதத் தாங்கிக்க முடியாதனால இப்ப ஆப் பொதுவா இருக்கக்கூட் பிய அந்த உயிரினங்கள் வந்து தினமு உணவு வைக்கும் பழக்கோ எங்க வீட்ல எல்லாத்துக்கு இருக்றனால அந்தக் செல்ல ப்ராணிகள் எல்லாமே வரு மேல ஒரு ஒ பு நாய்கள் எல்லா பாத்தீங்கன்னா கீழ அந்த இதுலயே வந்துட்டு படுத்துக்கு கேட்கிட்டயே படு த்துக்கு அதே மாதிரி நெறையா புறா அணில் இதெல்லா வரு அது வந்து வீட்டு மாடில அதுவே ஒரு வீடாமத்து தங்கிட்டு சாப்ட்டுட்டு தண்ணி குடிச்ட்டு அத பாட்டுக் போய் படுத்துட்டு வெளையாடிட்ருக்கு எந்த ஒரு வீரினத்தையுமே வந்து வீட்டுக்குள்ள வெத் ச்சு வளத்துனா அது யறந்தா அத வந்து ஏத்துக்க முடியறதில்ல
ஆமா ஆமா
அதனால நாங்க வந்து அத வீட்டுக்குள்ள வெச்சு வளத்துறதில்ல பல உயிரினங்கள் வரு உணவெல்லா சாப்ட்டுட்டு அது அது எடத்துக் போய்ட்டு திரும்ப அடுத்த நாள் வந்து வர்
செர் செர் சரி நாங்க வந்து இன்னுகு இத்துகயி அ எங்ளுக்கு வந்து விடு இந்தப் பூன இர்க்குற்த்துக் முன்னன் இருக்கற்து வரத்துக்கு முன்னாடியே ஒர் ரெண்டு மூணு பூனைங்க வந்துட் தும் போன வர்ஷோ நவம்பர்ல டூ தௌசண் ட்வண் ட்டி ஃபை நவம்பர்ல நல்ல மழ நல்லா இருந்த கு ட்டி பூன யறந்து போச்சு கொண்டு போய் சுடுகாட்ல போய் புதச்சிட்டு வந்தே அதுக்கப்போம் இவி இவ் இவளோட சிப்ளிங்க அதா அவம்மா வந்து அஞ்சுக் அஞ்சு குட்டி ரெண்டு குட்டி எங்கோ போய் வெச்ட்டு வந்தா அதுல ஒரு குட்டி எங்ளுக்கு த்ருப்பி வந்தது அவன வந்து உள்ளு குள்ளல்லா வய்ட்டாருக்குமா மேலல்லா அங்கங்க அப்பும தேன் கலர்ல இருக்குமா அதனால அவனுக்கு சேப்ப கிழங்குன் பேர் வெச்சோ ஆவ் பாவோ னு சடன்னா ம் நெஞ்சுவலி வந்து செத்து போய்ட்டா ஹாட் அட்டாக் வந்து செத்துட்டா டாக் பெசல்லா அந்த இதுல்லா பண்ணாங்க அ அம் ஹார்ட் எல்லா அழுத்தி கிழ்த்தி என்னென்னமோ பண்ணாங்க கொழந்த பொழைக்கவே இல்ல அவ்ளோ சமத்து சொன்ன பேச்சு கேப்பா
தோழி
ஆமா வந்து படுத்துக்கோமா மணியாரதுன்னா வந்து பக்கத்துல படுத்து தூங்கிடுவா
அதுக்கு கூடவா இந்த மாரி நோய்களெல்லா வரு
வரு வரு
ஓ
வாலாட்டினே இருந்தா ஆஸ்பத்திரி கிட்ட போனோன வால் ஆட்றது நின்னு போச்சு எனக்கு டவுட் வந்து திடு திடுன்னு ஓடினே அங்க டியூட்டி டாக்டர் தா இருந்தார் ரு அவுர் வந்து அ எப்டி ம் வாய் வாய் வெச்சு வாய் த மனுஷனுக்கு கு ஊதுறாங்ளோ அப் அது மாரியே ஆக்சிஜன் குடுத்தாரு குடுத்து கூட இவனுக்கு மூச்சு தெணறல் மா மா இவனுக்கு ஹா போதுமான இது கடை கடைக்கல இப் இப்ப இன் நம் நம்பகிட்ட அந்த வசதியு இல்ல அப்டின் சொல்லிட்டு அப்ற கையிலல்லாம் வச்சு இது பண்ணாரு ஆனா எறந்துட்டான் ஒரு இஞ்சக் க்ஷன் கூட போட்டாரு பொழைக்கிறதுக்கு ஆனா அவ எறந்துட்டாமா அப்டின் சொல்ட்டாரு அப்டியே சுடுகாடுக்கு எடுத்துட் போயி கொட்ற மழையில தோண்ட தோண்ட தண்ணி தா வருது தண்ணி எல்லா எரச்சி எரச்சி கொட்டி அதுக்கப்பறோ அது மேல ஒரு துணி போட்டு அதுக்கப்பறொ இவன ஒரு துணில சுத்தி பொதச்சிட்டு வந்தே நா அவ்ளோ வேதனையா இருந்துது அப்டி அழுதேன் நானு ஏன்னா
இப்ப நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய துயரத்த கொடுத்துட்டு
இல்லம்மா நம் நா வந்து எங்கயுமே போறது கெடையாது பெட்ஸ் இருக்கும் போது இவுங்கள விட்டுட்டு என்னால எங்கயுமே போ மாட்ட எனக்கு ரொம்ப சங்கடமாருக்கும் இவளே நா ரெ ரெண்டு நாள் நானு எங்க பாட்டி பாக்க போகணுன்னா இவுளுக்கு ஒரு வாரம் முன்னாடியே இவள நா தயார் பண்ணனு அடுத்த வாரொ அம்மா ஊருக்கு போ போறேம்மா நீ பயபடக் கூடாது தெய்ரிமா இருக்கணு அம்மா வந்துருவே தாத்தா பாட்டிய பாத்துட்டு வந்துறே நீ அம்மா எங்க இருந்தாலு உங்கிட்ட வீடியோ கால்ல பேசுவே நீனும் பேசு ஒழுங்கா மருந்தெல்லா சாப் கா சாப்பாடெல்லா சாப்பிடு அப்டின் எப்புடி ஒரு கொழந்த கிட்ட சொல்வேனோ அது மாதிரி சொல்லிட்டு போனா கூட வந்த ஒன் போகும்போது என் பையெல்லா ஸ்மெல் பண்ணுவா பைக்குள்ளல்லா ஏறி ஒக்காந்துப்பா பையெல்லா ஸ்மெல் பண்ணுவா துணி எல்லாம் வச்ச கப்புறொ ஸ்மல் பண்ணுவா போயிட்டு வந்து ஸ்மல் பண்ணுவா அந்த ரெண்டு நாள் பாவொ என் பிரிவு வந்து அவளுக்கு அவ்ளோ வேதன அம்மா எப்ப வருவா எப்ப வருவா அம்மாதா கூப்புடு என்ன அம்மா அம்மான்தா கூப்புடு அந்த அளவுக்கு என் மேல அவ்ளோ பாசோ அதா என் தம்பி சொல்வான் எங்க போனாலு ரெண்டு மூண் நாளைக்கு மேல தங்காத அவ ரொம்ப ஏங்கி போறா உண் நீ இல்லாம அப்டின் சொல்வான்
அ நமக்கு கொடுத்த நேரம் ஆ நிறைவடைந்தது தோழி தொடர்ந்து நம்ம அடுத்ததுல தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் தோழி